ஹலோ
எப்டி இருக்கீங்க?
ஆ நல்லாருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க?
ஆ நா நல்லா இருக்கேங்க
ம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நா வந்து இப்ப வந்து டீ போடப் சொல்லுங்க
சொ சொல்லுங்க நீங்க என்னதோ சொல்ல வந்தீங்கோ
நா வந்து இப்ப டீ போடப் போறேங்க அததா சொல்ல வந்தே
சேரி சேரிங்கோ நா வந்து பாத்தீங்கன்னா இ ப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட வண்டிய வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கேங்க என்னோட பைக்க வந்து நா சு த்தம் படுத்திட்டே இருக்கே ஆ வாரத்துல ஒரு நாள் நா கண்டிப்பா வந் து பைக்க வந்து நா வந்து சுத்தம் பண்ணிருவங்க ஏன்னா வந்து எனக்கு பைக் வந்து சுத்தமா இருந்தாதா புடிக்குங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆ அத வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கங்க ஃபுல்லாத்தையு கம்ப்ளீட்டா
ஆமாங்க வண்டி மட்டு இல்லங்க நம்ப இருக்கிற எடோ எல்லாமே சுத்தமா வச்சுக்கணுங்க அப்பதாங்க நமக்கு நல்லது நம்மள சுத்தி இருக்கறவங்க எல்லாருக்கு நல்லதுங்க வண்டி சுத்தமா வச்சுக்கதுரலயே தெரியுதுங்க நீங்க வீட் லயு எல்லா எடோ நல்ல சுத்தமா கிளீனாதா வச்சுப்பீங்கன் னு உங்கள மாரிதாங்க எல்லாரு இருக்கணு
ஆமாங்க நீங்க சொல்றது சரிதாங்க நா வந்து சுத்தமாகதா வச்சிப்பேங்க ஆ அதே மாரி பாத்தீங்னா வீடு ஃபுல்லா நாங்க வா வாரத்துல ரெண்டு டைம் கிளீன் பண்ணி ருவே ஏன்னா வீட்ல வந்து பாத் தீங்கனா எனக்கு புடிக்காது தூசி இதுலலா வந்து பாத் நமக்கு போனா நமக்கு கோல்டு இல்லன்னா வந்து ஒடம்பு சரியாகாம போறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குங்க அதே மாரி பாத்தீங்கன்னா கண்டிப் கு கெ குறிப்பா வந்து குட்டி கொழந்தைகள் எல்லா இருந்தா வந்து அவங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகுறதுக்கு அதுக்கப்புறமேட் பாத்தீங்கன்னா ஸ்கின்ல ராஷஸ் வரறதுக்கெல்லா இதுவா இருக்குன்னா அதனால சுத்தம்மா வச்சிக்கர்து இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாரி பாத்தீங்கன்னா வீடு ம அப்றோ என்னங்க நம்மளோட வந்து பாத்ரூம்ஸ் அதுக்குப்புறமேட்டு பின்னால இருக்கிற எடோ முன்னால இருக்கிற வராண்டா போர்டிகோ எல்லா எடத்தையுமே வந்து நம்ம வந்து ரொம்ப சுத்தமா வச்சுட்டு இருக்கனுங்க
ம் ம் ம் ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் நாங்க நம்ப நம்ப எடத் த சுத்தமா வச்சிக்கினாதான் மத்தவங்களும் அவுங்கவுங்க எத்த நம்மள பாத்து சுத்தமா வச்சிக்க கத்துக்குவாங்க சுத்தமா இருந்தாதாங்க நம்ப ஊரு நம்ப எல்லா எடமும் சுத்தமா தூய்மையா இருக்கோங்க கரெட் தாங்க நீங்க சொல்றது
ஆ ஆமாங்க கரெட்டு தாங்க
ரூம் எல்லாம் நீங்க எப்டி கிளீன் பண்ணுவீங்க அதுக்கு ஆ
ஆக்சுவலா பத்தீங்கன்னா பாத்ரூம்கு வந்து நாங் க வந்து ஆ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா லைசால் அதுக்கப்பறமேட் பாத்தீங்கன்னா வன் இன்னொரு கிளின் வச்சிகோங்க சுத்தம் பண்ணுவோம் இ்ன்கேஸ் வந்து எங்க பாத்ரூம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உப்பு கரையா இருக்கும் அதனால வந்து னா இப்பயு வந்து ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் வந்து ஆசிட் இருக்குல்ல ஆனா அந்த ஆசிட் வாங்கி வப் க அத வந்து ஆ கை ஆசிட் யூஸ் பண்ணும்போது கையில கிளவுஸ் போட்டுட்டு கால்ல எல்லாம் செருப்பு போட்டுட்டு இந்த ஆசிட் ஊத்தி தேய்ச்சி விட்டுட்டு வந்துருவங்க அதுக்கப் றமேட்டு அந்த ஆசிட் பொங்கி அந்த எடம் வந்து உப்புக்கர வந்து சரியாவுங்க அதுக்கப்றோ ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் ஆவுங்க அதுக்கப்பறமேட்டு அது நல்லா ஊறுன பெறகு நம்ம போயிட்டு அப்பயும் வந்து நம்ம கிளவுஸ் யூஸ் பண்ணிட்டு அத நல்லா தேய்ச்சி தண்ணியி நம்ம எப்பியு பண்ணிகிட்டனா பாத்ரூம் வந்து பல பலன் ஆயி உப்பு கரைக்கு வந்து என்னதா இருந்தாலும் நம்ம வந்து ஆசிட் தான் யூஸ் பண்ணுங்க ன நம் இங் ரெகுலரா நறையா ஆசிட் யூஸ் பண்ணாலும் என்ன ஆவுனாங்க அந்த டைல்ஸ் சோ இல்லனா அந்த என்னா போட்டுருக்கோமோ அது வந்து டேமேஜ் ஆவது க்கும் சான்ஸ் இருக்குங்க அதனால நம்ம ஆசிட் யூஸ் பண்ணும் போது பாத்து ஜாக்கிரதையா இருக்கனு அதே மாரி ஆசிட் யூஸ் பண்ணிட்டு அத வந்து நம்ம வந்து கொழந்தைகள் இல்லாத எடத்துல சேஃபான எடத்துல வந்து கொழந்தைகளுக்கு கை வைக்க முடியாத எடத்துல வந்து நம்ப அத வந்து சேஃபா வைக்கறது வந் து நல்லதுங்க ஏன்னா என்னன்னா எதனா விபத்துகள் ஏற்படறதுக்கா நறையா நறையா வாய்ப்புகள் இருக்குதுங்க
ஆமாங்க நீங்க சொல்றது கரெட் தாங்க ஒரு சில கொழந்தைங்க வந்து அத வந்து தெரியாம தொட்டுருவாங்க நீங்க சொல்ற மாரி கொழந்தைங்களுக்கு தெரியாத தூரமா இல்ல எட்டாத எடமா பாத் த அத வந்து வைக்கணுங்க நீங்க சொல்றம ஆசிட் வந்து பண்ணம் போது கிளீன் பண்ணமோ நீங்க வந்து கைக் கு கிளவுஸ் அந்த மாரி எல்லாம் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் மொகத்துக்கு வந்து மாஸ்க்கு அந்த மாரி எதனா போட்டுக்குங்க ஏன்னா அது ஆசிடுன்றதுனால அதுடைய பவர் எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து திரும்பி வருங்க அதனால நீங்க எதனா கிளவுஸு பாதுகாப்பா அத வந்து கிளீன் பண்ணணுங்க கொழந்தைங்களுக்கும் அத வந்து சொல்லிக் குடுக் கணுங்க இது வந்து இது மாரி இது வந்து நீங்க தொடக்கூடாது அந்த மாரினு சொல்லி குடுக்கனுங்க அப்பதாங்க கொழந்தைங்களுக்கும் தெரியும் நம்ப அப்டே நம்ப பாட்டுக்கு தூரமா வச்சா கொழந்தைங்க வந்து அது என்னமோன் நெனைச்சி தெரியாம நமக்கு தெரியாம கூட சேர் போட்டு அந்த மாரி எட்டி எடுத்துர்லாங்க
ஆமாங்க நீங்க சொல்றதும் சரிதாங்க ஏன்னா வந்து டு நாங்க அந்த மாரிதா வச்சிட்டு இருக்கோன்னா அதே மாரி நாங்க யூஸ் பண்ணபோது மாஸ்க்கு கிளவ்ஸு அதுக்கப்பமேட் காலில கூட ஸ்லிப்பர் யூஸ் பண்ணி தாங்க யூஸ் பண்ணுவோ அதே மாரி அது மாரி க்ளீன் பண்ணிட்டு நாங்க அந்த பாத்ரூம் வந்து ஒரு ஒன் டு டூ ஆர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோ அப்டி யூஸ் பண்ணாதா அத வந்து ட்ரை ஆக்கிட்டு தா நாங்க யூஸ் பண்ணுவோங்க அதே மாரி பாத் திங்னா வந்து உ ந றைய உப்பு கற ரொம்ப அ திகமா தேய்க்க முடியாத மாரி உப்புக்கற ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணன்னா வந்து அங்கங்க வந்து இது மாரி ரொம்ப அதிகமா‌ உ ப்புக் கறைய க்ளீன் பண்ணற்துக்கு வந்து சில கம்பெனிஸ்ல வந்து சில பேர் எல்லா இருக்காங்க அவுங்ளுக்கு நம்ம வந்து அப்பாயின்மென்ட் போட்டா அவுங்க வந்து சுத்தமா கிளீன் பண்ணி குடுத்துருவாங்க ரொம்ப ரொம்ப உப்புக்கற வந்து பாத்தீங்னா உங்க அ டோர்ஸ்ல அதுக்கப்புற பாத்தீங்னாக்க ஆ அ ஆ டேப்ல அதுக்கப்றமேட் பாத்தீங்னா செவுத்துல எல்லாத்துலயு உப்புக்கற இருக்கு பக்கெட் அது மாரி இருக்குற உப்பு அதிகமா இருக்கற்த வந்து அவுங்க வந்து கண்டிப்பா வந்து க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க அதுக்கு ஒன்னு பெருசா செலவாவாதுங்க ரொம்ப முந்நூருபாலெந்து நானூறுபா நம்ம ரெகுலரா ரெ குலரா இத பண்லனாலு அட்லீஸ்ட் பாத்தீங்கனா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லனா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பா இது மாரி கிளீன் பண்ணா நம்ம பாத்ரூம வந்து க்ளீனா வ ச்சுக்லாங்க பாத்ரூம் வந்து கிளீனா வச்சுக்டாலே நோய்கள் வராதுக்கான வாய்ப்பு கூறுகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா பாத்ரூம் க்ளீனா வச்சுக்கற்து கூட உன்னொன்னு நம்ம பண்ணனுங்க நம்ம படுக்குற ப பெட்ல இருக்குற பெட் ஷீட்டு அப்றமேட்டு அந்த கர்டைன்ஸு அதுக்கப்றமே பாத்தீங்னா பெட் கவரு இதெல்லா வந்து நம்ம ரெகுலரா வாரத்துக்கு ஒரு டைம்னா மாத்திர்னுங்க ஏனா அதுலயு வந்து நூத்து கணக்கான அழுக்கு வீட்ல நடந்துட்டு கால மிதிச்சுட்டு வந்து பெட்ல ஏறுவோ எறங்குவோ அது மாரி எனா பா க்கும்மொது நெறைய பாக்டீரியா அழுக்குகள் அதுனால அத வந்து நம்ம வந்து ஆ கம்பல்சரி வந்து வாரத்துக்கு ஒரு டைம் தொவச்சுட்டு அத வந்து நம் ம வந்து யூஸ் பண்ணது வந்து ரொம்ப நம்மளு வந்த பெட்ஷீட்லயு யூஸ் து மாரி தாங்க பண்ணனு
நாங்களு அந்த மாரி தாங்க பண்ணுவோ வாரத்துக்கு ஒரு தடவ அப்டி இல்லன்னா என்ன பண்ணுவோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவ நாங்க வந்து ரெண்டு் பெட்ஷ் பெ பெட் கவர் வச்சுட்டுருங்க அத வந்து மாத்தி மாத்தி போடுவோங்க ஏனா நமக்கு தெரியாத நறைய அழுக்கு வந்து பெட்லயு பாத்ரூம்லயு நீங்க சொ ன்ன மாரி பாத்ரூம சுத்தமா வச்சுனா நம்ம ஒடம்பு ஆரோக்கியமா இருக்குங்க இந்த மாரி கண்ணுக்கு தெரியாத எட த்துங்கள்ளதாங்க அதல்லா இருக்கு அதே மாரி நம்ம பாத்திர கழுவோல்லங்க அந்த நாரு இருக்குல்ல அதுலுமே நறைய கிருமிகள் இருக்குங்க அது வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு அப்டே வச்சு றோ நமக்கு வந்து பாத்தா அது தெரியாது நல்லதா இருக்குன்ற மாரி இருக்கு ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியாத நறைய கிருமிகள் வந்து இருக்கு அத வந்து நம்ம என்ன பண்ணனுன்னா ஆ வாரத்துக்கு ஒரு தடவ வந்து வேற வேற ஸ்கரப்பர் வந்து மாத்தி யூஸ் பண்ணனுங்க ஒன்னே நம் ம யூஸ் பண்ணிட்டே ஒன்னே நம்ம பயன்படுத்தினே இருந்தோமனா அது வந்து ந பாக்டீரியா நம்ப கழுவுற்துலா போவே போவாது இன்னு பாக்டீரியா தாங்க நம்ப பாத்திரத்துலேலா அதிகமா வரு அதனால வாரத் துக்கு ஒரு தட இந்த மாரி பண்ணணுங்க வீடு நம்ம அடிக்கடிக்கு மா சத்க்கு ஒரு தட துற அந்த மாரி ஒட்டற தூசி வேற எங்காச்சி டஸ்ட்டு அந்த மாரி இருக்கா பாத்து கிளீன் பண்ணினு இல்லனா நமக்கே அது வந்து கொஞ்ச நாள டஸ்ட் அலர்ஜி மாரி ஆயிடு வீடு சுத்தமா இருந்தாங்க நமக்கு நம்ம மைண்ட் வந்து ஃபிரியா ரிலாக்ஸ்சா இருக்கு வீடு வந்து கொஞ்சோ கலைஞ்ச மாரி அந்த மாரி எதனா இருந்துச்சுன்னா நமக்கே நம்ம மைண்ட் பாகதுக்கு ஒரு மாரி டிஸ்டபன்ஸா ஏதோ ஒரு மாரி இருக்குங்க வீடு அதே பாகதுக்கு நல்லா கிளனா நல்லா நீட்டா நம்ம வச்சிருந்தோமனா மைண்ட நல்ல ஹாப்பியா சந்தோஷமா இருக்குங்க நீங்கல்லா தி எந்த மாரி வச்சுப்பீங்க வீட வந்து நல்லா கிளீன் பண்ணி வச்சுப்பீங்களா நாங்களுமே வீடு வந்து பாத்தக்கு ஒரு தடவோ மாப்பெல்லா போட்டு இருக்கோங்க நா போட மாட்டே ஆனா எங்க வீடு வந்து எங்க வீட்டுக்கார தாங்க மாப் போடுவாரு அவர் தாங்க நல்லா கொஞ்ச நேரத்துல நல்லாவே ஆகமோ க்கரங்க நல்லா கிளீனவு தடிப்பரு நா வந்து என்ன பண்ணுவேன்னா கொஞ்சோ பொறுமையா தாங்க செய்வே என்னாடோ ஆ வேகமால்லா செய்ய முடியாது அதனால அவுரே நல்லா வேகமா செஞ்சுட்டு நல்லா கிளீனா தொடை பாருங்க நீங்க என்ன பண்ணுவீங்கோ உங்க வீட் ட்ல யாரு இருக் க்கா இதெல்லா யாரு பண்ணுவா
ஆமாங்க நீங்க சொல்லறது சரிதாங்க எங்க வீட்லயு வந்து பாத்தீங்கன்னா நா செய்வே அதுக்க அப்புமேட் என்னோட ஒய்ஃப் செய்வாங்க அதுக்கப்புமேட்டு எங்க அம்மா எல்லாருமே செய்வாங்க மா த்தி மாத்தி செய்வாங்க ஆனா வந் நீங்கள் சொல்லற மாரி நாங்களு வந்து கிளீன் பண்ணிடுவோங்க கிளீன் பண்ணிட்டு ஆ நாங்களு வந் ட்டு முஞ்சளவு வந்து க குப்ப தூசி இல்லாத வந்து வச்சுப்போங்க அது மட்டு இல்லாத பத்திங்கன்னா பாத்திரங்களியு வந்து நாங்க கிளீன் பண்ணி வச்சுபோங்க அதே மாரி நீங்க பாத் த்திரங்கள கழுவிட்டு வந்து பாத்திரங்கள வந்து அப்பிடியே வை ஈரமா ஈரப்பதத்தோடவே வச்சுடக் கூடாதுங்க அந்த பாத்தரத்துலா கழுவி கவுத்து ஆ வெயில் வைக்கணுங்க வெயில வச்சு அந்த சூரிய ஒளி பட்டு அந்த பாத்திரங்கள கூப்புட்டு காஞ்சித்த பிறகுதா எடுத்து வந்து நீங்கள் வந்து உங்க கிச்சனில இருக்கிற ஷெல்ஃபலியோ இதுலயோ இருக்கு ஈரமாக வ ச்சிட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாறி வந் த்து வாட் ட வருங்க அந்த வாடேயே த அதுல வந்து பூஞ்சை நஞ்சை எல்லா இருக்கறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குங்க அத னால வந்து நம்ம வந்து அத வந்து நல்லா பிராப்பரா வந்து கழுவிட்டு அத வந் து நல்லா கவுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமாதா அத வந்து யூஸ் பண்ணங்க அதே மாரி நீங்க அத யூஸ் பண்ணட்டு முன்னாலே பர்ஸ்ட் ஒரு டைம் வந்து அத அப்பிடியே லைட் அலசிட்டு அதுக்கப்புறட்டு யூஸ் பண்ணறது நல்லது நம்ம எவ்வளவுக்கு எவ்ளோ வந்து நம்ம வந்து கிச்சனயே வந்து சுத் த்தமா வச்சுக்கணுங்க ஏன்னா கிச்சன்லதா எல்லா பொருட்களுக்கு நம்ம வச்சுட்டுருகோ பாத்திரங்கள் எல்லாமே ஆ ஏன்னா அங்கதா நம்ம சமைக்கவோ செய்யறோ அந்த சமைக்கிறதுதா நம்ம உண்றோ அதனால நம்ம கி ச்சனைய இருக்கிற பொருட்கள்ளியோ பாத்திரங்கள்லியோ அங்க இருக்கிற ஆ அடுப்பயோ எல்லாத்தையுமே வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணாங்க அப்பிடி வச்சுக்கிற போது வந்துதா நம்ம செய்யிற சமையல் வந்து ரொம்போ சுத்தமா இருக்
நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க நாங்களுமே அப்டித்தாங்க பண்ணுவோ ஆ நாங்களுமே அப்டிதாங்க பண்ணுவோ நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க கிச்சன் வந்து நா வாரத்துக்கு ஒரு தடவ அந்த மேட அடுப்பெல்லா இருக்குல்லங்க அங்க கர கரயா அழுக்க ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேண்ணா ஆ சுத்தமாக கிளீனா தொடச்சி எடுத்துருவேங்க நீங்க சொல்ற மாரி நாங்க நல்லா கிளீனா தாங்க வச்சுப்போ ஆ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க கிச்சன வந்து கிளீன் பண்றதுக்கு நார்மலா தண்ணி போட்டு வாஷ் பண்ணுவீங்களா இல்ல எதனா சோப்பு அந்த மாரி எதனா போட்டு வாஷ் பண்ண பண்ணுவீங்ளா என்ன மாரி பண்ணுவீங்க
நாங்க கிச்சன் பாத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சலவை கல்லுங்க அதனால நாங்க பெருசா சோப்பல்லா யூஸ் பண்ண மாட்டோங்க சாமானா கழுவுற சோப்பையே யூஸ் பண்ணி விம் லிக்விட் அது மாரி யூஸ் பண்ணி அதுலயே கழுவி தள்ளி விட்டுருவோங்க அதே மாரி பாத்தீங்கனா கழுவிட்ட பிறகு வந்து நல்லா காய வச்சுட்டு தா நாங்க பாத்திரங்க வைப்போங்க ஆ அதனால வந்து எந்த வித மன ப்ராதப் ப்ரபளமு இருக்கு பிரச்சனையு இருக்காது
சரிங்க சரிங்க உங்ககிட்ட பேசுனது வந்து ரொம்ப மகிழ்ச்சி ங்க நம்ம வந்து அடுத்த உரையாடல சந்திப்
ஆமாங்க உங்க கூட பேசியது எனக்கு மகிழ்ச்சி ந ந ன் ங்கன மத்தவ சந்திப்போங்க வணக்கோங்க